ஹலோ
ஆ வணக்கம் தோழி
வணக்கம் தோழி நா பேசுறது தெளிவா கேக்குதுங்களா
ஆ தெளிவா கேக்குது நா பேசுறது உங்களுக்கு கேக்குதா
ஆ தெளிவா கேக்குதுங்க தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்
நல்லாருக்கேங்க தோழி நீ பேசுறது கொஞ்சோ விட்டு விட்டு கேக்குது கொஞ்சோ பக்கத்துல வச்சு பேசுறீங்களா மொபைல
ஆ ஓகே தோழி
ஆ இப்ப தெளிவா ஆ இப்ப தெளிவா கேக்குதுங்க தோழி சேரிங்க தோழி இப்ப வந்துட்டு நீங்க வந்துட்டு என்ன சமைச்சீங்க தோழி இன்னைக்கி
இன்னைக்கா
ஹலோ
ஆ
இன்னைக்கு என்ன சமைச்சீங்க தோழி
சுண்டல் சுண்டல் கொழம்பு நீங்க என்ன பண்ணிங்க தோழி
ஆ இன்னைக்கு எங்க வீட்ல அத்த தா சமச்சாங்க தோழி அவுங்க சமையல் தா
தோழி தோழி ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் காலு இதாக மாட்டேங்குது
ஓகேங்க தோழி
ஒரே ஒரு நிம்ஸ
ம்
நீங்க பேசுங்க
ஆ இப்ப கேக்குதுங்களா தோழி இப்ப தெளிவா கேக்குதுங்களா
ஹலோ
ஆ இப்ப கேக்குதுங்களா தோழி தெளி
இல்லல்ல இடையூறு வந்து விட்டது தற்சமயம் கால் வந்ததுனால் அதை கட் பண்ட்ட அத கட் பண்ட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அதா ஆ அதா நீங்க நீங்க பேசலா தோழி
சேரிங்க தோழி இப்போ உங்களுக்கு வந்து பிடித்தமான உணவு எது இல்லனா வித்தியாசமா நீங்க எதாவ்து ஒரு உணவு வந்து ட்ரை பண்ணி பாத்துருப்பீங்க ஒரு கட்லெட்டோ இல்ல எதாவ்து ஒரு சமையலோ கொழம்போ அந்த மாரி நீங்க சமூக வலைதளங்கள்லயோ இல்ல வந்து ஒரு ஹோட்டலுக்கு போனா நம்ம வந்து நெனைப்போ சேரி இந்த கொழம்பு வந்து இப்டி செஞ்சிருக்காங்க நம்மளு செஞ்சு பாக்கலா அப்டின்ட்டுங்க அந்த மாரி எதாவ்து நீங்க தயாரிச்சத பத்தி சொல்லாம்
நா வந்து அந்த மாரி அதாவ்து வித்தியாசமானதுனா இப்ப என்னோட தோழி வந்து சொல்லுவாங்க இது நா ட்ரை பண்ணி பாத்தே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்டின்னு ஜென்ட்ரலா ஆ இது பேசுறப்ப வந்து அவுங்க வீட்ல பண்ண டிஷ்ஷ பத்தி பேசிருக் காங்க எனக்கு ஆக்சுவலி அந்த பன்னீர் பட்டர் மசாலா அதெல்லா சொன்னாங்க சொல்றப்ப எப்டி பண்ணணு அவ்ங்க கிட்ட கேட்டே அவ்ங்க கிட்ட கேக்குறப்ப எனக்கு அந்த ரெசிபி நா இப்ப ட்ரை பண்ணோனே எ பொண்ணுக்கு ரொம்ப புடிச் சிருந்தது இப்ப அடிக்கடி செய்ய ஆரம்மிச்சுட்டோ ஹோட்டல்ல போனா அவுங்க வேற மாரிதா செய்வாங்க அட் ட்லீஸ்ட்டு நம்ம ஹோட்டல்ல செய்ற மாரி மசாலா நெறைய சேக்காம நம்ம ஈஸியா எவ்வளவு ஹெல்த் அ ஒடம்புக்கு நல்லதா பாத்து இது பண்றதுக்கு அ பண்ற மோ அந்த அளவுக்கு ஆம் அ அந்த மாரி நம்ம வீட்லயே அரச்சி வெச்ச மசாலாவ யூஸ் பண்ணி பண்றதுனால நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாருக்கு ஹெல்த்தியாவு இருக்கு நீங்க அந்த மாரி எதாவ்து சாப் ட்ருக்கீங்ளா ரெடி பண்ணி ப சமைச்சு சாப்ட்ருக்கீங்களா வீட்ல அதுக்கு நல்ல கமிட்மெண்ட் குடுத்துருக் க்காங்களா ஏனா எங்க வீட்லலா பிடிக்கவே பிடிக்காது நெஜமா நா எது பண்ணாலு மே அவ்ங்களுக்கு வந்து அதாவ்து நல்லா இருக்குன்னு வார்த்தையே வராது நல்லா இருந்தா அமைதியா சாப்டுவாங்க பிடிக்கலனா மட்டு நல்ல இல்ல உப்பில்ல கார இல்ல இது இல்ல அதுனா மட்டு சொல்லுவாங்க அதுக்கு மட்டுந்தா வாய தெறப்பாங்க ஓ அந்த மாரி இருக்குறே ஹ
எங்க வீட்ல பெரும்பாலும் எல்லா நல்லா இருக்குன் தா சொல்லுவாங்க நா நல்லா சமைப்பே தோழி நல்லா தா சமைப்பே அ சில சமயம் வந்து உப்பு இல்ல அப்டிங்கிறத வந்து சொல்லுவாங்க அப்ப வந்து நா என்ன சொல்வேனா உப் பில்லனா உப்பு போட்டு சாப்டுங்கம்பே நம்ம கிட்ட அந்த மாரியெல்லா வாழாட்டுனாங்கனா நம்ப குடுத்துட்ருவோ நல்ல அதுனால சேரி அப்டின் சொல்லிட்டு உப்பு இல்ல அப்டினா கூட உப்பு போட்டு சாப் டுக்கோங்க ஏனா வெச்சுக்குவாங்
நெஜமாவே நீங்க நல்லா சமப்பீங்கன் நீங்களே ஓப்பனா சொல்லிட்டீங்க நாலா உண்மைலே சொல்லுவே நாங்களா பேச்சுலர் சமையல் அதாவ்து அ நம்ம இது பசங்கலா வீட்ல இருந்தா ரூம்ல இருந்தா எப்டி சமப்பாங்களோ அந்த அளவுக்கு கூட கத்துக்கவே இல்ல மேரேஜ் க்கு முன்னாடி கத்துக்கவே இல்ல மேரேஜ் ஆன பிறகு வந்து நாங்களா பழகுனத்தா அத பேஸ் பண்ணிதா பண்ணிக்கிட்ருக்கோ இப்ப ஓகே பண்ணுவோ எல்லாராலயு சாப்ட முடியு அந்த அளவுக்கு மோசமா பண்ண மாட்டோ அது பழகிபோச்சு அ
பரவால்ல நானே வந்து பாத்தீங்கனா ம் சொல்லுங்க தோழி
இல்ல இப்ப பசங்கலா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா
ஆ இல்லைங்க தோழி எனக்கு கொழந்தைகள்லாலே இல்ல திருமணமாயி நாலு மாதங்கள் தா ஆகுது அ ஒ சோ எனக்கு வந்து திருமணத்துக்கு முன்பே வந்து பாத்தீங்கன்னா நா நல்லா தா சமைப்பே எனக்கு எங்க அம்மால்லா சொல்லி தரல எனக்கு வந்துட்டு சமூக வலைதளங்கள்ல பாத்துட்டு இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு அந்த மாதிரி பாத்து பாத்து நானா கத்து கிட்டதுத்தா அதனாலயே என் கைப்பக்குவமோ என்னமோ நா நல்லா சமைப்பே இதே ஒன்னு வந்து நா சமச்சத வந்து எங்க அம்மாவுக்கு சமைக்க தெரியாது எங்க அம்மா எப்டி செஞ்சே அவங்களே எப்டி செஞ்சேன்னு கேட்டு எல்லாமே நா சொல்லிருவே அவங்களும் செய்வாங்க செஞ்சாலுமே வந்துட்டு நா பண்ண அந்த கைப்பக்குவம் வந்து அதுல இருக்காது
அ அதுதா தோழி அதாவது கத்துக்கிறப்ப இருக்கிறது இது வேற இது வேற அதாவது நம் நம்ம அம்மா ஆ இது அவங்க கிட்ட கத்துக்கறது வேற அ ஒரு இது எடுத் து செய்யறப்ப நம்மளுக்கு விருப்பத்தோட செய்யறது வேற பிடிக்காம செய்யறது வேற ரெண்டு விஷயோ இருக்குல்ல நம்ம பிடிச்சு செஞ்சோன்னா அந்த இது அ ஒரு ரசமே வச்சாலு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அமிர்தமா இருக்குன்னு சொல்லுவாங்க பிடிக்காம வச்ச வச்சுக்கோங்க நம்ம நான் வெ அதாவது அ அதாவது அசைவ உணவு சமச்சாக் கூட நல்லாவே இல்லன்னு சொல்லி திட்டு வாங்க எவ்ளோ நல்லா பண்ணாலு தா ஆ அது நம்மளோட கை இதுலதா இருக்கு நம்ம சமைக்கிறவங்களோட இதுதா இருக்கு
ஆமா அது பொறுத்துதா இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரசமே வந்து ட்டு நா எதிர்பாத்த மாதிரி நா எந்த இடத்துலயையு சாப்ட்டதில்ல அதனால எனக்கு ரசமே வந்து பிடிக் கு இப்ப வந்து எங்க அம்மா செய்ற ரசம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிக்காது ஆனா என் கணவர் க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மாவோட ரசம் டெய்லியு ஊத்தி சாப்புடுவாரு அ ப்பிடி புடிக்கும் இதுக்காகவே எங்கம்மா டெய்லியு ரசம் வெப்பாங்க என்ன இல்லன்னா நா நல்லால்லா சாப்பிட மாட்டேன்னு சொல் ட்டு எங்க அம்மா வெக்க மாட்டாங்க ஆனா இப்ப என் கணவருக்காக வந்து டெய்லியு ரசம் வெப்பாங்க ஆனா எனக்கு வந்து எங்க அம்மாவோட ரசம் புடிக்காது எனக்கு யாரோட ரசமே புடிக்காது அந்த அளவுக்கு நா ஒரு டேஸ்ட் சாப்டது இல்ல ஆனா நா சாப்ட்டன்னா விட மாட்டே அந்த மாதிரி யா யோ எங்க அம்மா சொல்லுவாங்க ஆனா ரசம் வெக்கிறதே வந்து ஒரு த தனித்திறமை அது எல்லாருமே வந்துட்டு நல்லா வைக்க மாட்டாங்க அப்படிம்பாங்க
ஆமா ஆமா அதுவு இல்லாம ரசம் வெக்கிறது கூட அம்மியில அரைச்சு வெக்கிறதே ஒரு டேஸ்ட்டு தா நீங்க சொல்ற மாறி எங்க வீட்ல எங்க அம்மா வைக்கிற ரசம் எனக்கு பிடிக்காது ஆனா எ எங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப படிக்கும் நீங்க சொல்றதேதா ஏன்னா அவங்களுக்கு மட்டும் எப் பிடி பிடிச்சதுன்னு தெரில அவங்க வந்து அம்மில அரைச்சி வெக்கிறது வந்து அந்த இது டேஸ்ட்டு அவங்களுக்கு புடிச்சிருக்கு அது நம்மளுக்கு ரெகுலரா சாப்ட்டு சாப்ட்டு சாப்ட்டு பிடிக்க மாட்டேங்குது அந்த டே அது என்னமோ நமக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல அந்த ரசம்ன்றது அந்த டேஸ்ட்டு வெக் க்கிற இது இருக்கு எந்த ஒரு ரசமும் பிடிச்சிருந்தா அதாவது இந்த அசைவ சாப்பிட சாப்பிட்றப்ப ஒரு ரசோ குடுத்தா அந்த மாறி இருக்கணு அந்த சாப்ட்டது
அஜீர்ணோ கோளாறு வராத அளவுக்கு நல்லா இது செரிமான ஆற அளவுக்கு இருக்கணு அந்த ரசம் அப்படியே அமிர்தம் மாறி இருக்கணு அந்த மாறி ரசம் இன்னும் எங்க எனக்கு எங்கயு கெடைக்கல கிடச்சா நீங்களு சொல்லுங்க
கண்டிப்பா நா சொல்றேங்க நானும் அதுதா வந்து தேடிட்டு இருக்கே ஏன்னா சாப்ட்டோம்னா இதான்டா ரசோ அப்டிங்கற சொல்ற அளவுக்கு எதுமே இல்ல ஆனா பாப்போ எண்ணிய நா வந்துட்டு எங்க அத்தயோட ரசமு சாப்ட்டே எங்க அண்ணியோட ரசமு சாப்ட்டே எல்லா பக்கமு சாப்ட்டு ஏதோ ஒரு கொற இருக்கிற மாரியே எனக்கு அந்த நாக்குக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது ஏதோ குறயுது குறயுதுன்ட்டே இருக்கு என்ன கொறையுதுன்னு எனக்கு சொல்லவு தெரியல அதனாலயே நா வந்து ஹோட்டல் க்கு போனனா கூட ஹோட்டல்ல கூட அங்க ரசோ ஊத்தி நா சாப்ட்டு பாப்பே ஆ ஆனா அங்க வந்து சரி இல்ல இது இல்ல நம்ம நெனக்கிறது எதிர்பாக்றது இது இல்ல அப்டின்றதா அந்த ரசத்துக்கு மட்டு ஒரு
அந்ததுக்கு தோழி எப்பயுமே தீர்வே கிடைக் ஆனா அது நா ஒண்ணு நம்மளா கத்துக்கணு எவ்ளவோ நானு யா எ இது அந்த இணயதளத்துலல்லா அ பாத்த பாத்தது மாரி வை க்கிற ஆனா நம்மளுக்கு வரமாட்டேங்குது இந்த தக்காளி ரசோ சொல்றாங்க
ம்
பருப்பு ரசோ சொல்றாங்க எதுவு சொல்றாங்க எல்லாமே வச்சி ட்ரை பண்ணி பாத் துட்டு எதுவுமே வரலன்னு சொல்றப்ப தா கடசில ரெகுலரா என்ன பண்றது சரி அரச்சி வைக்கிறதுதா ரசசோ நம்ம வைக்கிறதா ரசசோ அது தண்ணியா தண்ணியா தா இருக்கு அத விருப்ப படுறவங்க சாப்டடும் இல்ல கடசில தூக்கி கொட்ட வேண்டியதா ஒன்னு பண்ண முடியாது
ம் அதா அதா தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க அப்டிதா ஏன்னா வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கலா இன்னக்கி வந்து எங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா அ இந்த நேத்து வந்து பலாப்பழம் வந்து நாங்க கட் பண்ணோம் தோழி பெரிய பழத்த வந்து நாங்க இது பண்ணோ அதுல வந் உள்ள விதை இருக்கு பாத்தீங்களா பெரிய விதை கொட்ட அந்த கொட்டை வந்து எடுத் து கொட்டக்குளம்பு மாரி வச்சிருந்தாங்க எங்க அத்த அதுக்கப்ற காலயில வந்துட்டு காளான் போட்டு பிரியாணி மாரி செஞ்சருந்தாங்க அந்த காளான் பிரியாிணி காலயில எல்லாருமே சாப்ட்டோ ஆ மத்தியானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அத விதய வச்சு ஒரு அரச்ச கொழம்மாரி பண்ணியிருந்தாங்க அ தேங்கா அதெல்லா அரச்சி ஊத்தி அந்த விதய வேக வச்சு போட்டு குழம்பு மாறி அதுவு ஒயிட் ரைஸ்வு தோழி
ஓ சே சே சே இன்னக்கி வந்து வியாழக்கிழமனால எங்க வீட்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆ இது சாப்பாடு லிஸ்ட் இருக்கு அந்த இது தவர இன்னக்கு வந்து ஏதா ஒரு பருப்பு வகை வைக்கலா சுண்டல் அவரை தட்டாம்பயிறு ஏதாவது ஒன்று வைக்கலா இன்னக்கு சுண்டல் வச்சிருக்கே இந்த மாரி இதுலதா இதாகிறது சுண்டல் குழம்பு வச்சிருக் க ஆ எனக்குலா ஏதாது செய்யிற மாரிதா செஞ்சிருக்கோ வேற என்ன பண்றது பசங்களுக்கு ஆனா காலயில டிஃபன் வந்து நல்லதுதா கம்மங்கூல் வச்ச
ம் ம் சே சே இந்த
கம்மங்கூலு இடியாப்ப வந்து கடயில வாங்கிக்கிட்ட ஏன்னா நம்மளுக்கு இது பத்தாது கண்டிப்பா அதனால சைடிஷா அதயும் வாங்கி வாங்கிக்கிட்டு இதயும் வா ப கம்மங்கூழ் சாப்ட்டு இந்த து கொஞ்ஜோ இடியாப்ப சாப்ட்க்கலாம்னு சொல்ட்டு வீட்ல இருக்கிற எல்லாருக்கு வச்சாச்சு
செரி செரிங்க தோழி பரவால்ல ஒரு டைம் டேபிள் போட்டு நீங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லயா
அய்யய்யோ எனக்கு நா மேரேஜாய் வந்ததுளந்து இந்த லிஸ்ட் தா போய்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கு அதுல சேஞ்சஸ் என்னன்னா இவரு ஊருக்கு போனா மட்டுதா நாங்களே சேஞ்ச் பண்ணுவோ இல்லன்னா பண்ணவே மாட்டோ இதேது எங்களுக்கு பிரச்சனயே இல்லனா இவ என்னா வைக்கணு எல்லா வைக்கணுனு தெரியாமே முளிச்சிகிட்டு இருக்க வேண்டியது இருக்கு
ஓ செரி செரி ஆமா இந்த மாரி டைம்டெபிள் இருக்குபோது பிரச்சன இருக்காது இப்ப அசைவ உணவு திடீனு த்த என்ன பண்ணுவீங்க
டிஸ் திடீருன்னு அசைவு அது ஒன்னு ப்ரச்சன இல்ல அதுக்கு அன்னெக்கி வேணுன்னா ஆல்டர்னேட்டிவ் அத பண்ணிக்க
ஓஹோ
அதெல்லா ப்ரச்சன இல்ல எனா நம்மளுக்கு விசேஷ நாள் வரதான் செய்யு அன்னெக்கெல்லா நம்ம அந்த இது தே வு இப்ப நம்ம வெ வெனஸ்டே முட்ட கொழம்பு வெக்கெறோனா அன்னெக்கு ஒரு நாள் நல்லா நாள் வருதுன்னா அன்னெக்கி நம்ம சாம்பார் வெச்சு கூட முடிச்சுக்லா அல்லாம் அதெல்லா அ அந்த இதெல்லா எதுமே கொற கெடயாது அத அக்செப்ட் பண்ட்டு போற மாரிதா நம்ம ஃலைப் அமஞ்சிருக்
இப் இப்ப ஒரு இரு இப்ப இருமுறு நாண்கள் நீங்க வெளிய போறீங்க இல்ல வெள்ல வாங்க்ட்டு வந்து சாப்புற்றீங்க அந்த மாரி சமயத்துல
வெளியில போறப்ப அந்த அந்த அன்னெக்கே அந்த இது கெடையாது அந்த டைம் டேபிள் அன்னெக்கி கெடயாது வெளில போறப்ப நம்பளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது சாப் டுக்க வேண்டிதா டைம்டேபிள்ன்றது நம்மளுக்கு வீட்ல வந்து டைம் டேபிள்ன்றது வீட்ல இருக்குறப்ப நம்மளுக்கு என்ன சமக்கெணு என்ன சமக்கெணு கேள்வி வராத அளவுக்கு நம்மளுக்கு ஒரு குடுத்துட்டாங்க நம்ம பாட்டுட்டு அதுக்கேத்தபடி ஒரு வாரத்துக்கு வே காய்கறி வாய்ங்க வேண்டிதா அதுக்கே மத்தபடி பாத்து பண்ணிக்க வேண்டியதா ம்
இ பரவால இது நல்லா இருக்கு கூடிய சீக்கரொ நாங்களு இத முயற்சி பண்ணி பாக்
லெஜமா பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல விஷ்யோ எனா நம்ம டெய்லி என்ன கொழம்பு வெக்கெறது என்ன கொ பொரியல் எது வேணா இருக்லா கொழம்பு மட்டு வெக்கெறத்தா பெரிய ப்ரச்சனயேமு ம் என்னன்னா எங்க வீட்லெல்லா ஒரு ம அது மண்டே அதாவ்து திங்கள்கெழமை ஆயிடுச்சின்னா சாம்பார் வெக்கெணு அ செவ்வாய் க்ழமை ஆயிடுச்சுனா பூண்டு கொழம்பு வெக்கெணு கீர வெக்கெணு புதன் கெழமன்னா முட்ட கொழம்பு வெக்கெணு வியாழக்கெழமன்னா எதாவ்து பயிரு வகைகள் வெள்ளிக்கெழமன்னா எல்லாரு சாம்பார் சா செய்வங்க நாங்க வந்து சாம்பார் இல்னா பருப்பு வெப்பாங்க நாங்க நைட்டு தா பருப்பு வெப்போ அப்பதான வேலெக்கி போயிட்டு வந்து சாப்பட முடியு
செரிங்க தோழி நமக்கு குடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சுருச்சுங்க தோழி இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா பேசலாங்க
ஆ பேசலாங்க ஆ நன்றிங்க ஆ நன்றி தோழி